ஹலோ
ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லாருக்கோ சிஸ்டர் நல்லாருக்கோ வீட்லல்லா எப்டி இருக்காங்க சிஸ்டர்
எல்லாரு நல்லாருக்காங்க சிஸ்டர் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்ட்டீங்களா
ஆ போய்ட்டு வந்துட்டங் சிஸ்டர் போய்ட்டு வந்துட்டோ
சேரிங் சிஸ்டர்
சாப்டுட்டீங்களாங் சிஸ்டர்
சாப்ட்டோ சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்டுடங் சிஸ்டர் இப்போ எங்க சபைய்ல எப்டின்னா அ ரெ மாஸ்த்துல ஒரு தடவ வந் து நம்ம பைபிள் அதிகாரோ இருக்கு இல்லிங்களா ஒவ்வொரு அதிகாரமு அப்டி ஒவ்வொரு சேப் ட்ரா எங்களுக்கு டெஸ்ட்டு வெப்பாங்க சிஸ்டர்
ஓ சேரிங்க
ஆ இப்போ லாஸ்ட் மந்த் வந்து எங்களுக்கு மார்க் முடிஞ்சிருக்கு
செரிங்க
இனி இப்ப இந்த மந்த்துக்கு வந்து லூகாங்ஸ்டர்
ஓ அப்டிங்ளா செரி செரி
டெராமாங்க
ஆ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்ளா
ஆ பண்ணிட்டே இருக்கேங் சிஸ்டர் மன்த்து எண்டுல தா வெப்பாரு
செரிங்க
அதனால கொஞ்ச கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கங்சிஸ்டர் நீங்க நீங்க சர்ச்சுக்கு போய்ட்டு வந்ட்டீங்களாஸ்டர்
ஆ நாங்களு போய்ட்டு வந்துட்டோ சிஸ்டர்
செரிங்க சிஸ்டர்
நாங்ளு எங்க பாஸ்டரட்ட சொல்லி இந்த மாரி எக்ஸாம் வைக்க சொல்லலான் நெனைக்கிறே
ஆமாங்ஸ்டர் நீங்ளு வெக்க சொல்லுங்க ஏன்னா நம்ம முழுது முக்காந்து படிக்க முடியாது இப்ப இந்த மாரி படிச்சுட்டம்னா நமக்கு நல்லாருக்கூ இல்லைங்ளா படிச்ச மாரியு இருக்கூ டெஸ்ட் எழுதுன மாரியு இருக்கூ
ஆமாங்க பரவால்ல
ஆமாங்ஸ்டர் ஆமாங்ஸ்டர் ஆப்ரகாம பத்தி உங்களுக்கு கத தெரியுங்ளாஸ்டர்
ஆ ஆப்ரஹாம் பத்தி தெரியு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத வேணா சொல்லுங்ளே
சொல்லட்டுமா இப்போ ஆப்ரஹாம் வந்துட் டு கல்தேயர் அ இத சேந்தவருங் சிஸ்டர் அப்போ அவருக்கு வந்து சாராய் அப்டின்னு ஒரு மனைவி இருந்தாங்க அப்போ அவரு பேர் வந்து ஆப்ராம் தா அப்ப அவுங்க மனைவி பேர் வந்து சாராய் அவுங்க வந்து ரொம்ப நாள் கொழந்த இல்லாமருந்தாங்ளா அப்ப அவுங்க வந்து கடவுள்ட்ட வந்து கொழந்தைக்காக பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்ப அவுங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொழந்தைய குடுத்துட்டு அவரு பேரு ஆப்ரஹாம்னு அவுங்க பேரு சாராலுனு கடவுள் வச்சிட்டாரு
ம்
அப்புறொ அவுங்களுக்கு கொழந்த பெறந்தோன அந்த கொழந்த பேரு வந்து ஈசாக்கு ஒரே ஒரு பையன் தா ஓகேங்ஸ்டர் அப்புறோ அந்த மகன வந்து வளத்துட்டுருக்கும்போது அவருக்கு வந்து பலி குடுக்கறதுக்காக கடவுள் வந்து சொல்றாரு உம் மகன பலி கொடு அப்டின்னு அப்ப இத்தன வருஷொ கழிச்சு ரொம்ப வருஷொ கழிச்சு பெறந்திருக்குது கொழந்த அப்ப இவ்ளோ வருஷொ கழிச்சு பெறந்த கொழந்தய எப்டி பலி கொடுக்குறது அப்டின்லா அவுர் யோசிக்கவே இல்லப் பாத்துக்கோங்க கடவுள் சொல்லிட் நம்ம பலி குடுக்கணுன் சொல்லிட்டு அந்த மகன கூட்டிட்டு மலைக்கு போயிற்றாரு மலையில கூட்டிட்டு போய் பலி கொடுக்கவு போயிற்றாரு ஆனாலு இந்த மகனும் கேக்கல பலி குடுக்கறதுக்கு எங்க ஏன் என்னைய கூட்டிட்டு போறீங்க அந்த மாரில்லா எதுமே கேக்கவே இல்ல அவுங்க அப்பாவும் பலி குடுக்கறதுக்கு வேற எதுவுமே எடுக்கல இவன மகன மட்டுந்தா கூட்டிட்டு போறாரு அப்ப போனொன்ன அவுங்க மகன் கேக்குறாரு என்னப்பா பலி குடுத்து க்குறதுக்கு எதையுமே எடுத்துட்டு வரலயேன்னு கேக்கும் போது வா மல மேல இருக்கும் வா கூட்டிட் வா சொல்றேன் அப்டின்னு கூட்டிட் போயிறாரு அப்ப அங்க கூட்டிட்டு போயி மகன வெட்ட போகும்போது தா பலி குடுக்க போகும்போதுதா தேவதூதர் வந்து சொல்லிறாரு அ நீ இத குடுக்க வேண்டா அந்த பொதற்குள்ள ஒரு ஆடு இருக்கு அந்த ஆட எடுத்து பலி கொடு அப்டின்னு அப்போ அந்த மாரி கடவுளுக்கு உண்மையா இருந்தம்னா ஆப்ரகாமோட விசுவாசம் வந்து கடவுள் மகன காப்பாத்துவாருங்குற விசுவாசமும் இருந்தது அதே நேரம் கடவுள் குடுத்த குழந்தைய கடவுளுக்காகவே குடுத்தர்லாம் கடவுள் நமக்கு திருப்பவும் நன்ம செய்வாரு அப்டின்ற விசுவாசம் இருந்திருக்கும் போல அதுனால கடவுளுக்கு முன்னால பலி குடுக்க துணிஞ்சிட்டாரு அந்த மாரி விசுவாசம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களாங்க சிஸ்டர்
கண்டிப்பாங்கசர் நீங்க இப்ப ஆப்ரஹாம் கத சொல்லும் போதுதா எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது ஆ அ யோனாவ பத்தி பாத்தோ அப்டின் சொன்னா அய்யோன்னு அவ வந்து கடவுள் என்ன பண்றாரு தர்ஷிஷ்க்கு நீ போ சாரி தர்ஷேஷ் வந்து நினைவே பட்டணத்துக்கு போ அப்டிங்குற மாதிரி அவரு சொல்றாரு ஆனா வந்து அவர் என்ன சார் அந்த மக்கள் வந்து ரொம்ப பாவம் செய்றாங்க நீ போயி அவுங்க கிட்ட சொல்லு கடவுள் வந்து அழிக்க போறாரு அப் அப்டிங்கறத பத்தி சொல்றாங்க ஆனா யோனா என்ன பண்றாருன்னா நா வந்து அங்க போமாட்டேன் நீங்க இப்படித்தா சொல்லுவீங்க ஆனா அதுக்கப்றோ அந்த அ ஜனங்கள் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணி உங்க கிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க செரின்னு மன்னிச்சிருவீங்க நா எப்புடி அவுங்ககிட்ட போய் பிரசங்கம் பண்றது அப் அப்டின்னு சொல்லிட்டு நினைவேக்கு போ மாட்டே அப்டிங்குறாரு பாத்தீங்கன்னா ஒரு கப் கப்பல்ல அவர் போயிற்று இருக்கும் போது அது அங்க ரொம்ப காத்து பயங்கரமா இருக்கறனால அந்த காலத்து ல என்ன பண்ணுவாங்க அப்டின் சொன்னா நம்ம கொண்டுட்டு போற ஆ ஜாமான்கள் எதுவும் வெயிட்டா இருக்குமோ அதனால படக லேஸ் ஆக்கலானு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழ போடுவாங்க தண்ணிக்குள்ள அப்டி போட்டுமே அது வந்து என்ன ல அப்டின்னு சொன்னா இந்த காத்து இது கடலோட கொந்த இப்பம் அமையவே இல்ல அ அதனால உடனே அவுங்க என்ன பண்றாங்க சரி நம்ம யாரு மேல அப்பல்லா கடவுளோட பயம் அது எல்லாருக்கும் அதிகமா இருக்கிறதுனால நம்ம யாரோட பேரு வந்து எழுதி போடலாம் யாரு மேல தப்பு இருக்கோ அவுங்க கடவுள் தண்டிகட்டும் அப்டிங்றாங்க அப்டின்னு எழுதி போடும் போது அந்த கப்பல்ல இருக்குற எல்லாரோட பேரு எழுதி போடும் போது யோனாவோட பேரு விழுந்துருது பாத்துக்கோங்க
உம்
ஒடனே சேரின்னு சொல்லிட்டு யோனாவ தூக்கி தண்ணீர்ல போட்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா கடவுள் என்ன பண்றாருன்னா யோனா வந் து அங்க இருக்குற ஒரு பெரிய மீன் வந்து அத விழுங்கும்படியா கட்டள குடுக்குறாரு அதனால யோனா வந்து ஒரு பெரிய மீன் வந்து அது அவோட வயித்துல ஒரு மூணு நாள் வச்சிருக்கு ஆனா யோனா என்னப் பண்றாரு அந்த மீன் வயித்துக்குள்ள இருந்து கடவுள நோக்கி ஜோம் பண்ணிட்ருக்காரு சரி நா பண்ணது தப்பு அப்டின் சொல்லி அப்ப கடவுள் என்ன பண்றாரு அந்த மீனுக் கு வந்து மூண் நாளைக்கு அப்பற கட்டள குடுக்குறாரு அந்த மீன் வந்து கரையில வந்து யோனாவ வந்து கக்கி போடுது அப்பற அவரு போய் நினைவே மக்கள்ட்ட இது மாரி கடவுள் அழிக்க போறாரு உங்க பாவங்கள் எல்லா நெறையாருக்கு அப்டின் சொல்லும் போது அவங்களா என்ன பண்றாங்க கடல் சமூக த்துல வந்து ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கம் போது கடவுள் வந்து அத வந்து அவங்க அவுங்களுக்கு மாற்றி போட்றாங்க அவந்த பட்டணத்த அழிக்காம சோ இது மாரி நம்ம கடவுளுக்கு கீழ்படியிறவங்கள பத்தியு பைபிள்ல சொல்லிருக்கு கடவுளுக்கு கீழ்ப்படியாம நம்ம விலகி போகும் போது கடவுள் நம்மள எப் டி அவர் நெனைச்ச எடத்துல கொண்டு போய் விட்றாரு அப்டிங்கறது அதுல சொல்லிருக்கு பாருங்க
ஆமாங்க ஸிஸ்டர் ஆமாங்க ஸிஸ்டர் எப்டி அந்த நாப்பது நாள் வந்து நம்மள எகிப்தில இருந்து அந்த ஜனங்கள இஸ்ரவேல் ஜனங்கள கூட்டிட்டு வந்தாருங்கறதே ரொம்ப வியப்பு தா இல்லைங்களா
ஆ கண்டிப்பா அதுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு செருப்பு தேயல ட்ரெஸூ கிளியலங்கறதா ஒரு ஆச்சரியமான விஷ்யோ ஆ நம்ம இப்ப எடுக்கிற செருப்பு ட்ரெஸ்ல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாசமே தாங்க மாட்டீங்குது
தா அதுதா பாருங்ளே அதுவு நாப்பது நாலுங்கிறது நாப் முப்பது வர்ஷொ தா அதுல கணக்கெடுத்துருக்கு அப்ப அத்தன வர்ஷமு அது தேயாம நடந்து துணியு கிழிஞ்சு போகாம அப்ப அது கடவுளோட சித்தம் இல்லாம அது நடந்திருக்காது இல்லைங்களாங்க சிஸ்டர்
கண்டிப்பா ஸிஸ்டர் அதோடயு பாத்தீங்கன்னா அந்த மண்ணா வந்து மண்ணானு ஒன்னு இருக்குல பாத்தீங்களா அதுதான் வந்து அவங்கள அந்த வனாந்திரத்துல நடத்திட்டு போகும்போது கடவுள் குடுத்தது அது பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து சிக் கன் எடுத்துட்டா எல்லாருக்கு அந்த சிக்கன் ஒரே டேஸ்ட் பிடிக்காது பாருங்க எல்லாருக்கு ஒரு ஒரு டேஸ்ட் ஆனா அந்த மண்ணாவ சாப்புடுறவங்களுக்கு அவங்களோட டேஸ்டுக்கு எது எப்படி வந்து அது இருக்குமோ அந்த மாதிரியே அது ஒரு ருசி
அதுதா அதெல்லா பயங்கர ஆச்சரியம் இல்லைங்களா சிஸ்டர்
அந்த கடவுள் எவ்ளோ ஒரு ஆச்சரியமான விஷ்ய
கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க சிஸ்டர் எல்லாத்துக்கு புடிக்கிற மாரி நம்மனாலயு சமைக்க முடியா து ஆனா அத்தன ஜனங்களுக்கு புடிக் க்கிற மாரி அது ஒன்ன இது பண்றதுன்னா அது கடவுளோட பயங்கரமான ஒரு ஆச்சரியந்தா அந்த அதிசயமெல்லா
கண்டிப்பா இப்ப நம்ம கடவுள் இப்ப வந்து அஹ் பைபிள்ல சொல்லிருக்கிற பிரகாரம் வந்துட்டு
சேரிங்க சிஸ்டர்
அ ஒரு கடவுள் இருக்காங்கனா அவுங்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்கு அந்த கடவுள் வந்து எந்த வழில வந்தாங்க அப்டிங்கறது வந்து பைபிள்ல வந்து திட்ட தெளிவா போட்டிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அந்த ஜீசஸோட பிறப்பு வந்து எப்டி? இது நம்மளுக்கு நடந்தது அப்டிங்கறது வந்து தெளிவா சொல்லிருக்கு நெறயா ஆரா ய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கனா இது கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு த்தங்க இவ்ளோ வர்ஷோ வாழ்ந்தாங்கங்கறது தெளிவா போட்டிருப்பாங்க நம்ம பைபிள்ல அப்ப இவங்களுக்கு முன்னாடி ம் அதெல்லா ஆராய்ச்சியாளர்கள் வந்து நெறயா எடத்துல இது வந்து தப்பா இருக்குமோன்னு நெறயா வந்து சோதி ச்செல்லாம் பா்த்திருக்காங்க ஆனா ஒருத்தர்னாள கூட அந்த இது வந்து இது தப்பு அப்டிங்கற மாரி சொல்ல முடியாத ஒரு சூழ்நில அது வந்து எல்லாமே அவ்ளோ பெஃபெக்ட்டா பைபிள்ல எழுதிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க.
அதுதா அதுதா அதுதா பைபிள் எழுதுனது வந்து பெரிய பெரிய மேதைகள்தா எழுதுனாங்களாமாங்க சிஸ்டர் டாக்டர்ஸு டீச்சர்ஸு அப்றோ விஞ்ஞானிகள் இவங்கெல்லாந்தான் அத எழுதுனாங்ளா பைபிள அப்ப பாருங்களேன் எல்லா படிச்சவங்கறப்ப நல்ல ஆராய்ந்துதானே அத எழுதிரு ப்பாங்க இல்லைங்ளா
பா கண்டிப்பா அது நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேக்கணுங்கும்போது அது கரெக்டாக இருக்கணு இல்லைங்ளா
ஆமாங் சிஸ்டர் கண்டிப்பா ஏனா எதுவு இல்லாத எழுதிரக் கூடாது இல்லையா
ஆமாங்க அதுனால நம்ம வந்து ஒரு விசுவாசோ அப்டிங்கும்போது நீங்க சொன்ன மாரி ஆபிரகாம் அவர் தா நம்மனால என்ன பண்ண முடியுனா எடுத்துக்க முடியு சடனா நம்ம ஒருத்தவங்கள யோசிக்கிறோ அப்டின்னா ஏனனா கொழந்தைங்கள இப்ப நம்ம குடுக்கவே மாட்டோ இல்ல இப்போ சின்ன காயம் பட்டா கூட நம்மளால தாங்க முடியாதில்ல அப்டிங்கும்போது ம் பலி செலுத்தவே போயிருக்காருனா அவருக்கு எவ்ளோ ஒரு விசு சுவாசோ வந்து கடவுள் மேல இருந்திருக்கு
ப அதுதான் அதுதா பயங்கரமான விசுவாசோ அவரோடது இல்லைங்ளா
ஆமாங்க
அது மீன் வயத்துக்குள்ள மூணு நாள் இருந்தெல்லா பயங்கரமான இதுதான் இல்லைங்களா சிஸ்டர் எப்டி டையஜிஸ்ட் ஆயிரு ஆனாலு முழுசா அப்பனடியே இருந்து வெளில வந்திருக்காருன்னா அதெல்லா கடவுளோட கிருபதா இல்லைங்ளா
ஆமாங்க ஏனா அவ்ளோ மனுஷன முழுங்கற அளவுக்கு பெரிய மீன் இருந்து
ஆ மீன் இருந்திருக்குனா பாத்துக்கோங்ளே
அதுதான் அதுதான் எல்லாமே ஒரு ஆச்சரியோ கலந்த உண்மை அ நடந்தது அதுதா நம்ம சொல்ல முடியுங்க
ஆமா அதுதான் கடவுளோட அதிசயம் அற்புதங்கறது
ஆமா சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் ரொம்ப அழகா விளக்கிச் சொன்னீங்க யுவனாவ பத்தி பைபிள ப த்தி ரொம்ப நன்றிங்க சிஸ்டர்
ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்களுமே விசுவாசத்த குறிச்சு ஆபிரகாம் குறிச்சு நல்லா சொன்னீங்க
சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர் திரும்ப பேசலாங் சிஸ்டர்
ஆ கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா
ஆ சேரிங்க ஸ்டர் சேரி ரெஸ்ட் எடுங்க வெக்கட்டுங்ளா
ஆ ஓகேங்க
சேரிங்க ஸ்டர்